லோ
ஹாய் சிஸ்டர் நீங்க கால்ப் பண்ணிர்ந்தீங்க நா ஆஃப் ஃபீஸ்ல இருந்துட்டே அட்டன் பண்ண முடியில சொல்லுங்க ஸ்டர்
ஆம் சிஸ்டர் எப்டிர்க்கீங்க
நல்லாருக்கே சிஸ்டர் நீங்க கால்ப் பண்ணிருந்தீங்க ஹலோ சிஸ்டர் கேக்
அ அதாசு கேக்குது சிஸ்டர் வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு அதா இன்வைட் பண்ணதாதாக் கால்ப் பண்ணே கொஞ்சோ வொர்க்கு அதிகமாருக்கனால நா நேர்ல வந்து கூப்ட முடில தப்பா எடுத்துகாதீங்க அத்னால்தாக் கால்ப் பண்ணே இன்வைட்
ஓ பரவால்ல சிஸ்டர்
அ கண்டிப்பா வந்துர்னு சிஸ்டர் நீங்க எங்க அக்காக்கு மேரேஜ் சிஸ்டர்
என்னிக்கி
எங்க கண்டிப்பா வர்ணு அ கம்மிங் வா வெனஸ்டே சிஸ்டர் அதாவ்து வர வெனஸ்டே இல்லாம அடுத்த வெனஸ்டே
ஓ அப்டிங்ளா நா கண்டிப்
ம் ஆ ஃபேம்லியு கூப்ட்டு வந்துருங்க அவுங் கிட்டியு சொல்லுங்க நா இன்வைட் பண்ணேன் சொல்ட்டு சொல்லுங்க நீங்க வந்து ஆ முடிஞ்ச வர அ டூ டேஸ்ல கெளம்பி வர்ற மாரிப் பாருங்க ஊருக்கு எனா இப்போ மேரேஜ் செலப்ரேஷன் வந்து டென் டேஷ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க லேடிஸ் எல்லாமே அந்த டைம்ல வர ஆரம்பிச்சிருவாங்க ஆமா இங்க எங்க இதுல பாரம்பரியமா நாங்க மா சிஸ்டர் இப்ப எங்க ஃபேமிலி எல்லா இந்த மாதிரிதா பாரம்பரியமா இப்டிதா பண்ணிட்டு இருக்கோ கல்யாண எல்லா அப்டினு ஓ மேரேஜ் டேட்டுக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் முன்னாடிலேயிருந்து அது ஒரு செலப்ரேஷன் மூடுல தா போயிட்ருக்கு ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொன்னு நடக்கு இப்ப மருதானி வைக்கிறது சாரீஸ் செலக்ட் பண்றது ஜுவல்ஸ் செலக்ட் பண்றது அதுவே ஜுவல் அப்டின்னா அ புடிச்ச மாதிரி டிசைன் குடுத்து அது வந்து இங்க இருக்காங்கல்ல நா என்ன செய்றாங்களா அவங்கள தா வந்து ஆ அளவு எடுத்து அவங்களே செஞ்சு குடுப்பாங்க இப்ப நம்ம கடை எல்லா போய் இப்ப எடுக்கிறோம்ல அந்த மாதிரி கெடையாது இங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அதுக்குன்னு வேல மாடு செய்வாங்கல்ல அவங்கள கூப்ட்டு என்ன மாரி
செல்லா நீக்கு சொல்லுவீங்களா
ஆ ஆமா ஆமா அவங்கவுங்களுக்கு புடிச்ச டிசைன் நாங்க குடுப்போ அத அவங்க செஞ்சு குடுப்பாங்க அப்ப அது மாரி சேரீ செலக்க்ஷன் சேரீக்கு ஒரு நாளு அப்புற
சரி வாங்குறீங்க சிஸ்டர்
இப்போ கல்யாண பொண்ணு அப்டின்னா அவங்களுக்கு வந்து அ கூர பொடவன்னு சொல்லுவாங்கல்ல அதுதா கட்டுவாங்க மேக்சிம வந்து எங்க சைட்ல எங்களோட ஃபேமிலில பாத்தீங்கன்னா அ மண்டபத்துல போய் மேரேஜ் பண்றது அந்த மாதிரில்லா பண்ண மாட்டாங்க வீட்லயே பண்ணுவாங்க இல்லன்னா கோவில்ல பண்ணுவாங்க இந்த டிரெடிஸன் தா எங்களுக்கு அப்பலந்தே ஃபாலோவ் பண்றது பாத்தீங்கன்னா இப்டிதா ஃபாலோ பண்றாங்க மேரேஜ் க்கு
ஓ அப்டிங்களா அப்ற லெகங்கா எல்லா வாங்க மாட்டாங்களா லெகங்கா அ பையங்களுக்கு கோட் சூட் எல்லா வாங்க மாட்டாங்களா
ம் ம் இல்ல இல்ல வேட்டி சட்ட பசங்களுக்கு பொண்ணுங்க வந்து பொ பொடவ அது கூறப் பொடவ அப்டின்னு சொல்வாங்க பையன்க வந்து அ பட்டு வேட்டி இதுதா அவங்க எங்க ட்ரெடிஷன் பாத்தீங்கன்னா இப்டிதா இப்பதா மேரேஜ் பண்ணுவாங்க அதுக்கப்பற ரிசெப்ஷன்ல்லா வக்கிறாங்களா அந்த மாரில்லா வை க்க மாட்டாங்க இந்த கல்யாணத்துக்கே வந்து எல்லாருமே இன்வைட் பண்ணிருவாங்க பத் பத்து நாளைளுக்கு முன்னாடில இருந்து எல்லா ரிலேட்டிவ்ஸு இங்கயே தங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்டி எங்களுக்கு வீட்ல வசதி பத்தலன்னா கூட பக்கத்துல புட் எல்லாமே இங்கே தா அரேஞ் பண்ணுவோ இங்கே ரெடி பண்ணி குடுத்துருவோ எல்லாமே சாப்பட வேண்டியதுதா இது கிராமந்தா சிஸ்டர் அதனால பிரச்சன இல்ல எடமு வந்து ஆமா எட வந்து கொஞ்ச இப்ப கம்ஃபர்டபிளா தா இருக்கு இங்க வீட்ல எடப்பது எப்டின்னா ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது அதாவது வயல்வெளிலா இருக்குல்ல அங்க வந்து நாங்க தனியா வீடு மாரி இருக்கு அது ரொம்ப பெருசா நம்ம நார்மல் வீடு மாரி இருக்காது அது ஃபார்ம் ஹவுஸ் சொல்லுவோ ஆ நெலத்துக்கு வயவெளிக்கு ஏத்த மாரி அங்க ஒரு சின்னதா ஒரு வீடு மாரி கட்டிருப்போ அது அப்பற அக்கம்பக்கத்து எங்க சொந்த காரவங்கலா இருப்பாங்க அது பெரியப்பா சித்தப்பா அந்த வீடெல்லா யூஸ் பண்ணிப்போ பத்தல எட பத்தல அப்டின்னும்போது எல்லாரு வீடு அப்டி மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிப்போ ஏன்னா எல்லாருமே வரவங்களா சொந்தகாரதா வர போறாங்க அதனால பிரெண்ட்ஸ்ஷு சொந்தக்காரங்கதா ஆனா நீங்க வந்து முன்னாடியே வந்துருன்னு சிஸ்டர் டென் டேஸ் பிரிஃபோரே வந்துருங்க முடிஞ்ச வரை ட்ரை பண்ணி எப்டியாது வந்துருங்க ஆஃபீஸ்ல லீவ் கேளுங்க கேட்டு வந்துருங்க
சரிங்க சரிங்க சிஸ்டர் இப்போ ஃபேமிலி எல்லாமே ட்ரெஸ் எடுப்பீங்களா எல்லாத்துக்குமே ஃபேமிலி எல்லாத்துக்குமே ட்ரெஸ்
ஆமா ஃபேமிலில உள்ள எல்லாருக்குமே
அத்த மாமா
ஆ இங்க எல்லாருக்குமே தா சிஸ்டர் எடுப்போ இங்க ஜாயண்ட் ஃபேமிலி தா ஆமா எல்லாருக்குமே ட்ிரெஸ் எடுப்போ இப்ப இன்கேஸ் வந்து எங்களுக்கு கொஞ்ச பட்ஜெட் இடிக்குது அப்டின்னா இப்போ எங்க சித்தப்பா இருக்காங்க இல்ல எங்க பெரியப்பா இருக்காங்கன்னா அவங்க கொஞ்ச காசு போட்டு பசங்களுக்கு எல்லா அப்டியே சேர்த்து வைக்குறோ அப்டியே கொஞ்ச கொஞ்ச காசு கூட போட்டு எல்லாருமே சேர்த்து எடு துருவோ ட்ரெஸ்ஸ அந்த டைம்ல எல்லாருமே புது டிரெஸ் யூஸ் பண்ற மாதிரிி ஆமா ஜுவல்லு அதுக்கப்பற ட்ரெஸ் எல்லத்துக்குமே அந்த டைம்ல கொஞ்ச செலவு அதிகமா செலவாகு தா எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டு செய்வோ கல்யாண பண்றவங்க கொஞ்ச அதிகமா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சித்தப்பா சித்தி மாமல்லா கொஞ்ச கொஞ்ச கூட அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் அவங்க பண்ணுவாங்க
ஓ பரவாயில்ல உங்க இதுல கல்யாணம்னா எல்லாமே சேர்ந்து அத ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்ச அந்த டென்ஷன் இல்லாம பண்றீங்க மத்த இடத்துல எல்லா கல்யாண கல்யாணம் வீடல இருக்கிறவங்களுக்கே ஒரே டென்ஷனா இருக்கும் பட்ஜெட்ல இருந்து வேல இருந்து எல்லாமே ஒரே நெறைய பார்க்க வேண்டியதா இருக்கும் இதுன்னா வேலைனா கூட எல்லாமே ஸ்பிளிட் பண்ணி பார்த்துக்குவீங்க
ஆமா ஆமா சிஸ்டர் நீங்க வாங்கல வந்து பாருங்க உங்களுக்கே புரியும் நல்லாவே இருக்கும் ஆ அ வைப்லயே இருப்பாங்க அந்த பத்து நாளும் அவ்ளோ என்ஜாய்மெண்டாவே இருக்கும்
ஓ கல்யாணம் கல்யாண வ வரைக்குமே ஃபுல்லா அதே வைப்புு தா போல
ஆமா இந்த மருதாணி வைக்கிறதுக்கு தனி ஃபங்ஷன் மருதணி வந்து பொண்ணுங்க மட்டும் இல்ல பசங்களு வச்சுப்பாங்க அதுக்கு தனியா ஒரு நாலு செலப்ரேஷனுக்கு இந்த பத் ஆமா பசங்களுக்குமே வச்சிருப்பாங்க மருதானி அப்பற பாத்தீங்கன்னா இந்த பத்து நாளுமே நலங்கு வைப்பாங்க
நலங்கு
இப்ப நிலங்கு பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள்ல நலங்குன்னா மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கலா அ சந்தனோ அப்பற அந்த அருகம்பல் பச்சரிசி எல்லாம் வச்சு செய்வாங்கல்ல பசங்க பாத்துருப்பீங்கள்ள
ஆமா இந்த மஞ்சள் எல்லா போட்டு ஆமா ஆமா
ஆஹ் மஞ்சள் சந்தனம் இதெல்லா அது மாதிரி வைக்கும் போது பேஸ் கொஞ்ச நல்லா க்ளோ குடுக்குமா அதனால பத்து நாளுமே நல்லங்க வைப்பாங்க பச்சரிசி இதெல்லா கலஞ்ச செய்யும்போ ஆமா இங்க ஃபேசியல் எல்லா தனியா பண்ண மாட்டாங்க இத மாரி இயற்கையா மூலிக ஐட்டம் தா பயன்படுத்துவாங்கலே நாங்க ஏதாவது பண்ண போறோ அப்டின்னு சொன்னனாலே எங்க வீட்டுல இருக் பாட்டி தாத்தனு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இது இருக்கு இத பண்ணுங்க இதுக்காக போக போறீங்ளா அப்டின்லா கேப்பாங்க பண்ண வுட மாட்டாங்க
ஓ அது உண்மயாவே அப்டி க்ளோவா இருக்குமா சிஸ்டர்
ஆமா குளோவா இருக்கு இப்ப நம்ம வந்து என்கு அக்யூரேட்டா தெரியில ஒரு சிலது மட்டு தெரியு இப்ப பச்சரிசி போடுவாங்க அப்றோ சந் தனோ அதுக்கப்புறோ அதுல பன்னீர் ஆட் பண்ணுவாங்க அருகம்புல்லு
நீங்க வந்து எப்டி எல்லாத்தியு மாவு மாதிரி அரச்சிட்டு
ஆமாமா பச்சரிசி மாவு மாரி பண்ணுவாங்க அதுக்கப்புற வந்து அரு கம்பபுல்லு சந்தனோ அப்புற பன்னீரு மஞ்சள் அதுக்கப்றோ ஆ இன்னு எதோ ரெண்டு மூணு ஐட்டம் கலப்பாங்க எனக்கு அது அக்யூரட்டா தெரில என்னன்ன போடுவாங்கன்னு இதுலா அது ஒரு ஒம்போ து வக மூலிக கலந்து அத அரப்பு மாரி அரைச்சு வச்சி அததா பூசுவாங்க இப்பதா வந்து நலங்கனா அந்த அரப்பு அரைக்கற்து கெடையாது ஆமா அருகம்புல் வந்து ஆமா நலங்கு வெக்கத்துக்கே அருகபுள்ள தொட்டு தொட்டுதா வெப்பாங்களே நீங்க அத பாத்துருப்பீங்கன் நெனைக்கிறே இப்பதா அது காலத்துக்கு ஏத்த மாரி நெறைய மாத்திக்கிறாங்க வெறு சந்தனத் த கன்னத்துல தடவர்து அந்த மாரி அது கூட அந்த அரப்பு மாரி அரச் சு அததா தடவ்வாங்களே அத எங் பாட்டி தா செய்வாங்க அந் மாரி நீங்க வந்தீங்னா எல்லாத்தியுமே பாக்கதான போறீங்க வாங்க ஃபேமிலியோட
அது என்ன கல்யாண பொண்ணுக்கு மாப்பிளைக்கு மட்டு செய்வீங்ளா இல்ல எல்லாத்துக்கு அத போடுவாங்ளா
இல்ல இல்ல கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளைக் மட்டு தா நலங்கு வெப்பாங்க நம்ம வேணுனா ஃப்ரீயா மத்த நாள்ல நம்ம இந்த அரப் இப்ப அரச்சு குடுக்க சொல்லி இல்ல ரெசிபி நம்ம பாட்டிக்கிட்டே கேட்டுகூட நம்ம பண்ணிக்கிலா கல்ல மாவு பச்சரிசி பச் பச்ச பயிறு இதெல்லா தேச்சி குளிக்க சொல்வாங்க அப்டி குளிச்சு நம்ப நேச்சுரலான குளோ இருக்கு வேற எந்த சைட் எஃபெக்ட்டு இல்லாம இதெலா எங்க பாட்டி சொல்றது
ஓ இதுக்காக போய் வெனக்கெட்டு அஞ்சாய்ரூபா ஆறாயிரரூபா குடுத்து ஃபேஷியல் பண்ணி கேட்டா கோல்டன் ஃபேஷியல் ன்வாங்க
அதே மாதிரிதா சொல்லுவாங்க எங்க பாட்டியு இதுக்காக போயிட்டு இவ்ளோ செலவு பண்ட்டு வரிங்களேனு
ஆமா உண்மதா சிஸ்டர் பின்ன இத ஃப்ரீயா நம்ம வீட் பக்கத்லே கெடைக்கிறதெல்லா விட்டுட்டு கம்மியா கெடைக்கற்தெல்லா விட்டுட்டு போய் அவ்ளோ காஸ்ட்லியா குடு த்து ஒரு இதுன்னா அந்த பவுடர் பண்ணி வெச்சா ஒரு ஒரு மாசம் ஃபுல்லா கல்யாண பொண்ணாவே நல்லா பிரைட்டா இருக்லா
ஆமா நீங்க பாருங்ளே அந்த ஒரு டூ மந்த்து பொண் அவ அதுவே கண்டினியூவா அவுங்க பண்ணிங்னே இருந்தாங்கனா அது குளோ மாறவே மாறாது அப்டே இருப்பாங்க இன்கேஸ் அவுங்க விட்டுட்டாங்னா தா அந்த கொஞ்ச கொஞ்ச அப்டே அந்த டேன் ஸ்கின்லா வர்றது இல்லனா அவுங்க நல்லா இருக்கு ஃபேஸ் அப்டே
அப்டிங்ளா
ஆ நீங்க ஃபேம்லில கூப்டுட்டு எல்லாரய்மே கூட்டு வாங்க குட்டூசியி கூட்டிட்டு வாங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்டயு சொல்லுங்க கூட்டிட்டு வந்துருங்க நீங்க எது ஷையாலா ஃபீல் பண்ணாதீங்க ஷையா ஃபீல் பண்ணாதீங்க கெளம்பி வாாங்க நா உண்மையாவே உங்கள எதிர்பாத்துட்டு இருப்பே வராம விட்றாதீங்க ம் ம்
ஓகே சிஸ்டர் நா ஹஸ்பண்டு கிட்ட சொல்லிட்டு இன்னக்கி பாத்துட்டு வந்துர்றே சிஸ்டர்
சேரி ஓகே சிஸ்டர் நா ஒங்களுக்கு தங்கரதுக்கு எல்லாமே நான் இங்க அரேஞ்ச் பண்ணிட்றே
லீவ் கெடைக்குதான் பாக்குறே சிஸ்டர் கண்டிப்பா பசங்க எல்லாத்து லீவு கண்டிப்பா
அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் ஆவது கேட்டு பாருங்க டென் டேஸ் வர முடியலனா கூட ஒரு ஃபைவ் டேஸ் ஆவது கேளுங்க ஓகே சிஸ்டர் நா ஒங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிறே ட்ரெஸ்ஸுமே இங்க நாங்களே ரெடி பண்ணிட்றோ நீங்க செரி ஓகே சிஸ்டர் டிசைன் கூட நீங்களே பாருங்க உங்களுக்கு ஏது ஆன்லைன்ல புட்ச்சிருக்கு உங்களுக்கு ஆ ஓகே ஸ்டர் நா செட் பண்ணிட்றே அது எல்லாமே ஒங்களுக்கு நீங்க எதுவும் ஆ லக்கேஜ்லா ரொம்ப அதிகமான பாக் பண்ண வேணா இங்க நம்ம எடுத்துக்கலா நம்ம கட இருக்குல்ல இங்கே நம்ம ட்ரெஸ் வேணா கூட எடுத்துக்கலா செரிங்ளா
ஓ செரி ஓ சேரி செரிங்க சிஸ்டர் சேரி சிஸ்டர் ஓகே பாய் சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் பாய் நீங் கேட்டுட்டு எனக்கு அப்டேட்